ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
நானா ஃப்ரீயாதா இருக்கே
அப்புடியா ஒர்க் எல்லா முடிஞ்சுர்ச்சா உங்குளுக்கு
ம் இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு வந்த
அப்டீங்களா சாப்டீங்களா
ம் இப்பதா சாப்டோ நீங்க சாப்டீங்களா
ஆ
என்னா பண்றீங்க
கேக்குதுங்களா பேசுறது ஆ
ஆ எனக்கு கேக்குது
ஆ நீங்க என்ன சாப்டீங்க
நாங்க வீட்ல சாம்பார் ரசம் மோர்
நல்லா சாப்டீங்களா
ஆ நல்லா சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ஆ நா சாப்டுட்டே
ஒர்க்கெல்லா முடிச்சுட்டீங்களா
ஆ வேலல்லா முடிஞ்சிருச்சு எனக்கு
ம்
உங்களுக்கு
வேலயெல்லா இப்பதா முடிச்சே
இப்ப ரெஸ்டவரா
ஆமா கொஞ்ச நேரோ
அப்படிங்ளா சேர் சேர் சேர்
முடிச்சுட்டு திருப்பி வொர்க்க ஸ்டாட் பண்ணு
அப்படியா மறுபடியு வேல இருக்கா உங்களுக்கு
ம் கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரோ முடிச்சிட்டு திருப்பி உடனே
ஓ சேர் சேரி எங்க வீட்ல ஃபங்க்ஷன்ட்ருக்கு
இப்ப எப்பங்க
இந்த மாசந்தா எங்க மாமனாருக்கு மாமியாருக்கு அறுவதாங் கல்யாணோ
ம் எந்த தேதி
இந்த மாசோ இருவத்தி ரெண்டு
ம் ஹூம்
அன் கோயிலுக்கெல்லா போயிட்டு கல்யாணம் முடிச்சு ட்டு ஜாலியா வருவோ எ பையனுக்கு வேற லீவு அவ வேற எப்ப எப்பன்னு கேட்டே இருக்கா
எத்தன் நாள் லீவு
ஒரு நாள் தா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நால் நாளாய்டு அவனுக்கு லீவு
ம்
நாங்க போறது திங்ககெழம
ம்
அவனுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் கெடைக்கறதால அவ கொஞ்சோ சந்தோஷமா இருக்கா
ம்
அதனால டெய்லி டெய்லி ஏஞ்சது எப்பம்மா எப்பம்மான் கேட்டுட்டே இருக்கா
ம் அது முட்டு அந்த மா அந்த மூண் நாள் ஃபுல்லா ஜாலி தா
ஆமா எ பையனுக்கு ரொம்ப சந்தோஷோ எப்ப திங்ககெழம வரு அப்டின் பாத்துட்ருக்கா
ம்
நாங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லா எடுக்க போனமா அதனால வேற அவனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு
இப்ப லீவ்ல போனீங்ளா
ஆமா சனி ஞாயிறு லீவு வரும்போது நாங்க போய் எடுத்துருந்தோ அதுலருந்து எப்ப கல்யாணோ எப்ப கல்யாணோன் கேட்டுட்டே இருக்கா அவ
ம் கல்யாணோ எங்க பண்றீங்க
அ கோயில்ல தா
எந்த ஊரு செரி நல்லபடியா பண்ணுங்க
ஆ செரி உங்க வீட்ல எதா விஷேச இருக்கா
எங்க வீட்ல இப்ப எது இல்லங்க
அப்டியா
கூடிய சீக்கிரோ நடக்கும் போது சொல்றே
கண்டிப்பா
நீங்க நல்லா சம்ப்பீங்ளா
ஆ நா நல்லா சமைப்பே நா சமச்ச எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப புடிக்கு ஆமா அது நா செய்யற்துல ரவதோஸ் சொன்னா ரொம்ப புடிக்கு அவ்ங்ளுக்கு
ம் ஏது அதிகமா விரும்பி சாப்டுவிங்க
எனக்கு இட்லியே ரொம்ப புடிக்குங்க புதுசா எதும் புடிக்காது
ம் ம்
ஒங்ளுக்கு ரவா தோசல்லா ரொம்ப புடிக்குமா
ஆமா எ பைய வேற நல்லா தூங்கிட்ருந்தா
அப்டியா
இப்ப கொஞ்சோ ஏஞ்சுட்டாங்க
அப்புடியா ஒங்க ஓய்ஃப் பாத்துப்பாங்கல்ல
ம் பாத்துப்பாங்க சரி
செரி செரி சேர் செரி
ம்
பங்ஷன்னாலே எங்க வீட்ல ரொம்ப ஜாலி தாங்க எல்லாருமே வந்துருவாங்க எங்க வீட்டுக்கு
ம் நெறைய நெறைய நெறைய சொந்தக்காரங்க இருக்காங்களோ
ஆமா ஆமா எங் வீட்டு சைடு ரொம்ப அதிகோ சொந்தக்காரங்க
ம் எ பைய வேற எழுஞ்ச்சுடா எங்க அம்மா பாத்
அப்டிங்ளா
ம்
செரி செரி சேர் செரி ஒங்க சைடு அதிக பேருங்களா கம்மியா
எங்க சைடு பெரிய சொந்தங்க எங்க சொந்தோ அம்மா சைடுல அஞ்சு பேரு அப்பா சைடுல ஏழு பேரு ஆன யார்த்தையு பேசுறதுக்குதா வழி இல்ல
அப்டிங்களா எங்க வீட்ல எல்லா நெறைய பேரு நாங்க எல்லாருமே ஒத்துமையாதா இருக்கோ
ம் எல்லாருக்கு ரெண்டு ரெண்டு பசங்க அவுங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த ரெண்டு ரெண்டு பசங்க எங்க ஃபேமிலி வெளியில போய் யாரையும் போய் வாங்கன்னு சொல்ல வேணா எங்க ஃபேமிலி வந்து நின்னாலே போது
ஆன்லைன் ஷாப்பிங்லா பண்ணுவீங்ளா
ஆன்லைன் ஷாப்பிங் நா அதிகமா பண்ண மாட்டாங்க எங்க வீட்டுக்கார அம்மாதங்க பண்ணுவாங்க
அப்டிங்ளா
ம்
பரவாயில்ல பரவாயில்ல கடையில போய் எடுத்தாங்ன்னா அதிகமாகு செலவு அதனால ஆன்லைன்ல பண்ணிக்கிறாங்க
ம்
அதோட கலெக்ஷனு அதிகமா இருக்குல அவுங்ளுக்கு தேவையானது அதுல கெடைக்கு கடைலனா அப்டி இல்ல அவுங்க காட்றத நம்ம பாக்கணு
ஆமா
இதுலன்னா அவுங்ளுக் புடிச்சதா பார்த்து தேடிப்பாங்கல்ல
கண்டிப்பா
அதனால கூட அவுங்க இது பண்லா
ம் அவுங்க ரொம்ப ரொம்ப சிக்கணுங்க
அப்டிங்ளா
ஆமா நூறு ரூபா கூட தேவயில்லாம செலவு பண்ண மாட்டாங்க
அப்ப நீங்க அதிக செலவு பண்ணுவீங்ளோ
ஆமாங்க நமக்கு புடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிர்னுங்க
அப்டிங்ளா செரி செரி செர் செர்
அவுங்க தேவயானா மட்டு தாங்க வாங்க அனாவசியமாலா செலவு பண்ண மாட்டாங்க
பரவாயில்லியே எங்க இந்த வர்ஷோ எங்கயா வெளிய போனீங்ளா
நாங்க ரெண்டு ஊருக்கு போனங்க
பரவாயில்லியே ம் எப்டிங்க இருந்தது க்ளைமேட்லா
க்ளைமேட்டு பரவாயில்லங்க
தண்ணிதா அதிகமா தண்ணிதா அதிகமா இல்ல
நீங்க இப்ப இந்த கோடை விடுமுறையில போனீங்னா அப்டிதா இருக்கு கொஞ்சோ க்ளைமெட் மார்னது போனீங்னா எல்லா இடமு தண்ணியா தா வரு
அதாங்க இன்னு இன்னு ரெண்டு வர்ஷத்துக்கு நாங்க ரெண்டு ரண்டு ரெண்டு ரெண்டு இடத்துக்கு போனதுனால செலவு கொஞ்சோ அதிகமாயிடுச்சுங்க இன்னொரு ரெண்டு வர்ஷத்தக்கு எந்த எந் எந் எந்த எந்த ஒரு இதுவு பிளா ஐடியாவு இல்லங்க
பரவாயில்ல உடுங்க இதுக்கு முன்னாடி போயிருக்க மாட்டீங்ளா ஒரு வர்ஷத்துல ரெண்டு பேரா போனா என்ன உங்க பசங்களுக்காக தானே போயிருப்பீங்க
ஆமாங்க பசங்கதா ரொம்ப ஆசப்பட்டுட்டே இருந் ரொம்ப ஆசப்பட்டுட்டே இருந்தாங்க
அப்டிங்ளா
அடுத்த ஒரு டூன்னு டூர் வந்து வெளியில அ வெளிநாட்டுக்கு தா போணு அதனால ஒரு அதனால ஒரு ரெண்டு ஆண்டு இருந்தாலும் பரவாயில்ல
பரவாயில்லைங்ளே ம் இப்ப போன ரெண்டு ஊர்ல எது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது
போனுங்க ரெண்டு ஊர்ல ரெண்டாவது ஊர்ல கொஞ்சோ செலவு அதிகமயிடுச்சுங்க அதனால அது புடிக்கலங்க முத ஊர் போனது எல்லா சொந்த பந்தத்தோட போனாங்க அதனால அது ஓகேங்க
அதில செலவு கம்மி ஆகிடுச்சா உங்களுக்கு
ஆமாங்க அதுல செலவு கம்மி ஆயிடுச்சு எல்லாரோடயையு போன போன மாதிரி ஆயிடுச்சு எல்லாரோடையு சந்தோஷமா இருந்த மாதிரி ஆயிடுச்சு
அப்டிங்களா ஆ ஆ
ஆமாங்க எங்க கூட்டமா இருந்தா சண்டே நடக்கு சந்தோஷமு இருக்கு அதனால ரெண்டுமே நடந்ததுனால அது நல்லா இருந்துச்சுங்க ரெண்டாவதா போனது எங்க அப்பாக்காக போனதுங்க
அப்டிங்களா
ம்
பரவாயில்ல அப்பா அம்மாக்காக எல்லா யோசிக்கிறீங்களே
ம் ஃபர்ஸ்ட் அப்பா நாங்க கூப்பிட்டோங்க அப்பா அப்ப வரமாட்டேன்டாரு அப்புறமா தனியா போலானுது இன்னொரு வாட்டி அப்புறோ அப்பா ஆசப்பட்டாருன்ட்டு இன்னொரு வாட்டி போனங்க
அப்டி பரவாயில்ல வுடுங்க அப்பாவுக்காக தான போனீங்க
ம்
சேரி சேரி சேரி சேரி
நீங்க காலையில எத்தன மணி இங்க எந்திரிப்பீங்க
நா அஞ்சரைக்கெல்லா ஏச்சிருவங்க என் பையன அனுப்புறதுக்கு
அஞ்சரைக்கெல்லா எந்துருசுவிங்களா
ஆமாங்க
நான்லா பத்து மணி வரைக்குங்க தூங்கு